ஹலோ வணக்கோங்க
ஆ வணக்கங்க
க்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க
நல்லா இருக்கே என்ன சீக்ர எந்துருச்சுட்டீங்ளா சண்டே
அ இல்ல இல்ல சண்டேஸ்ல கொஞ்சோ தூக்கோ வந் மிச்சநாள் தூங்குவே இல்லாட்டி எந்திருச்சுருவே
சேரி சேரி இன்னைக்கு என்ன உங்க இன்னைக்கு என்ன ஷெடியூல் பண்ணி வெச்சிருக்கீங்க இன்னைக்கு நாள நீங்க எப்டி அ யூஸ் ஃபுல்லா என்ன பண்லான்னு யோசுச்சிருக்கீங்க
ஆ அ ஆக்சுவலி வந்துட்டு என்னோடது தாலிக்கொடி வந்துட்டு கொஞ்ச டேமேஜ் ஆயிருச்சு ஜுவல் ஷாப் போலா அ நகக்கடைக்கு போலா அப்டின் சொல்லிட்டு பிளான்ல இருக்கே
ஓ நல்ல விஷ்ய ஒன் அ கோல்ட் ரேட் எதாச்சு கம்மியாயி இருக்குங்ளா
கோல்ட் ரேட்டு பதிமூணாயிர்த்தி ஆற்நூத்தி அறுவது ரூவா
ம் பரவால்ல ஓரளவுக்கு வந்திருக்கு தானே ஆனா வெள்ளி ரேட்டு தா அப்டியே இருக்கு இல்லைங்ளா ம் ம்
நீங்க
நா வந்து என்ன இன்னைக்கு எ குட்டீஸ் இருக்காங்க சமைக்கணு அவ்ங்கள ஹோம் ஒர்க் முடிக்க வெக்கணு அவங்க அவங்க என்ன எங்கேஜ் பண்ணிடுவாங்க நா எங்கேஜ் பண்ண மாரு மாட்டே அவ்ங்க அவ்ங்க என்ன எங்கேஜ் பண்ணிடுவாங்க அதுக்கப்ற வெளையாட வச்சு அப்டியே தூங்க வச்சு திரும்ப நாளைக்கு ஸ் கூலுக்கு அனுப்பணு
ஓகே ஓகே ஓகே ஓகே நாங்க அ ஆ ஹா எனக்கு என் எனக்கு ஒரு பையனு இருக்கா அவனு ஹோம் ஒர்க் முடிக்கல ஆ அவனுக் ஹோம் ஒர்க் முடிக்க வெக்கணு
சேரி சேர் சேரி ப்ரோ இன்னைக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க என்ன சமைக்கலானு என்ன ஐடியால இருக்கீங்க
ஃபிஷ் எடுக்கலான்ட்ருக்கோ ஒன்னா அவ்ங்க ரெண்டு பேரு எந்திரிச்சு வரப்பதா தெரியு
ஓ அப்ற உங்களுக்கு எப்டி ஹெல்த்தி ஃபுட் சாப்ட பிடிக்குமா இல்ல ஜங்க் ஃபுட் பிடிக்குமா எப்டி நீங்க
கு ஹெல்தி ஃபுட் தா ஏனா வந்து நா வந்து ஒன் நாட் ஃபோர் கே ஜி இருந்தே அ
ம்
எனக்கு ஹெல்த் இஷ்யூனால ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே
ஓ
சோ வந்து இனி நான் ஜங்க் ஃபுட்ஸெல்லா அவ்ளாக்கு அவாய்ட் பண்ணி மேக்சிமம் அவாய்ட் பண்ணிருவே ரேரு சாப்புடுவே அ ரேரா சாப்டுவே
இப்ப அ ம் அந்த சர்ஜரி முடிஞ்சு உங்க வெயிட் லாஸ் ஆய்ருக்குங்ளா
ஆமா ஆ ஃபாட்டி கே ஜி
ஓ வெயிட் லாஸ்காக தா அது சர்ஜரி பண்
ஆ ஆமாம்மா ஏனா எனக்கு அடிக்கடி நெஞ்சுவலி வந்து துச்சு
ம் ஓகே இப்ப பரவால்ல எந்த இஷ்யூஸு இல்ல
ஆ இப்ப எந்த இஷ்யூஸு இல்லைங்
அ எப்டி நீங்க ஃபிட்டா இருக்கணுனு நெறைய எக்ஸசைஸ் யோகா அந்த மாரி
ஆ ஆமா ஆஹா ஆப்ரேஷன் ப ஃபர்ஸ்ட் எல்லா எடுத்தே அந்த மாரி அப்றோ வந்துட்டு டாக்டர் இது எக்ஸஸ் வெயிட்டு கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணியாவனு அப்டின் சொல்லிட்டாங்க அதுனால ஆப்ரேஷன்
இந்த ஃபேட் ரிமூவருங்ளா
ஃபேட் ரிமூவர் இல்ல எ இது வந்து அந்த இறைப்பை இருக்கும் பாருங்க அது சின்னது பண்ணி விட்டுருவாங்க
ஒரே அதுனால எந்த ப்ரச்சனையு ஆகாதுங்ளா
ஆ ஹா எந்த ப்ரச்சனையு ஆகாது
லேசரா இல்ல வந்து
ஆ லேசர் லேசர் இல்ல
ம் ம் நா கேள்விப்பட்ருக்கே ஒருத்தர் சொல்லியிருக்காங்க என் என்னால ஒரு ஸ்பூனுக்கு மேல சாப்ட முடியாதுங்
ஆ ஸ்டார்டிங் அப்டி இர்ந்து அப்டி இருக்கோ அப்றோ ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு ந்தது ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொழந்தைக்கு அப்டி இருந் விடு அப்றோ எப்டி மறுபடியு கொஞ்சோ களி மாற அ த இது கஞ்சி அந்த மாற அ அப்டி அப்டியே ஸ்டேஜஸா சேத்திட்டு சேத்திட்டு வரோன்னு ம் இப்போ சாப்புல்லா ஓ
இப்ப நம்ப எடுக் க்குற இன்டேக் கம்மியா இருக்குறதுனால நம்பளுக்கு தேவையான எனர்ஜி அதுல வருங்ளா
அதுக்கு தா அதுக்கு வந்து சப்ளிமென்ட்ரிஸா புரோட்டீன் பவுடர் குடுத்துருக்காங்க அப்றோ வந்துட்டு அயன் டேப்லெட்டு கால்சியமு இந்த மார்
ம் ஓகே நல்ல விஷயோ அப்றோ லீவ்ல சம்மர் ஹாலிடேஸில்ல என்ன பண்ணீங்க நீங்க எங்க எங்கயாச்சு டூரிஸ்ட் ஸ்பாட் போனீங்ளா
ஆ ஆமாங்க ஆ பெங்களூர் போயிருந்தோ ஆக்சுவலி அவுங்க தம்பி தம்பி வைஃப் எல்லா இருப்பாங்க
ம் ம்
அங்க போயிருந்தோ அப்றோ அங்க பொயிட்டு எங்கு எங்க ஃபுல்லா சொந்தக்காரவுங்கலா பேங் ளுர்லதா இருக்கோ இருக்காங்க அப்றோ அங்கே பிப்டீன் டேஸ் டுவெண்டி டேஸ் ஆய்ருச்சு
இந்த பெங்களூர் கிட்டதா எதோ மேகமலை அதல்லா பாத்துருக்கீங்ளா க்ளவுட்ஸ் கிட்டயே வர மாரி இருக்குனு நா
இல்ல மேகமலை அந்த எடத்துல இல்லேங்க அங்க இல்ல சிக்மாங்ளூர் அங்கதா இருக்கு அங்கதா அப்டி இருக்கோ
க்ளவுட்ஸ் நம்பக்கு கிட்ட இருக்குற மாரி இருக்
நீங்க ஏங்க பெங்களூர் போறீங்க ஆ பெங்களூர் போறீங்க வால்பாறை இப்போ நீங்க மான்சூன் க்ளைமேட்ல போனீங்ன்னாவே நம்ம மேகம் கிட்ட தொட்ற மார்ருக்கு வால்பாறையே நம்மளுக்கு அப்டி இருக்கு
ஐ வால்பாறையா நா போறேங்க நா நாங்க இங்க இந்த ஏரியா தாங்க கோயம்புத்தூர் தாங்க
அப்டியா நானு கோயமுத்தூர் தாங்க
நல்ல விஷயோ ஐய நாங்க சரவணம்பட்டி
ஆ ஹ நா நீலாம்பூருங்க
சூப்பரு நா நா போ போ வால்பாற தாங்க ட்ரை பண்றோ
செரி செரிங் ட்ரை பண்ணுங்க அது மழ ஆ போயிருக்கேங் மழ காலத்துல போனாதா அது ரோடு சின்னது பைக்ல போயிருக்குமா செம்ம க்ளைமேட்டுனா சான்ஸே இல்லீங்க அப்டி இருக்கோ தண்ணி கீழ போகோ தண்ணி இது மாரி போகு மேல வந்து மேகம் மாரி இருக்கு
ஆ ஃபீல் ஆகு நா வந்து இப்போ பொள்ளாச்சி போயிருக்கே இந்த ஆழியார் அதுவரையு போயிருக்கே மங்கி ஃபால்ஸு அப்புறோ கோவை குற்றாலோ அதெல்லா போயிருக்கேன் ஆனா வால்பாற மட்டுந்தா போனதில்ல
செரி செரி நா எங்கயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருப்போ இப்ப கூட ரீசென்டா பெங்களூர் போயிட்டு வந்துட்டு ஆலப்புழா போயிருந்தோ அங்க போட்ல ஸ்டே பண்ணியிருந்தோ அது முடிச்சுட்டு வர்க்கலா போயிருந்தோ அங்கேயே நல்லா என்ஜாய்மெண்
இங்க ஏதா ச்சு ஆ ஏதாச்சு டிஃப்ரெண்ட் பிளேஸ் இருந்தா சொல்லுங்க அத நாங்க வந்து போய் பாக்குறோ தே எங்களுக்கு தண்ணி இருக்கிற மாரி எடமா வேணு
இதுக்கு போயிட்ருக்கீங்களா ஆ என் னது கொடிவேரி போயிட்டு வந்தீங்களா
கோடிவேரிலா போயாச்சு கொடிவேரி போயாச்சு கோவைக் கு ற்றாலம் மங்கி ஃபால்ஸ் மங்கி ஃபால்ஸ்னா ஒரு ரெண்டு மூணு தடவ கோவை குற்றாலம் ஒரே ஒரு தடவ ட்ரக்கிங் மாரிதா
ஓகே ஓகே அங்க வந்து நா நடந்து போறது ஆமா ஆமா ஆமா
இந்த பொள்ளாச்சியில அந்த இது காமி காமிக்கிறாங்க இலீலைங்களா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த தண்ணி வர மாரி
ஆ தெரிலிங்ளே
அ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாது ஆனா அந்த எடோ போனது இல்ல
ஓஹோ இது அமராவதி அமராவதி டேம்ன்னு சொல்லுவாங்க அதுங்களா
தெரியில
இல்லாட்டி இந்த ஜெயம் படத்துல ஒரு மல மல வரு தெரியுங்களா
அது மும்மூர்த்தி மலை அதுதான திருமூர்த்தி மலைய கரெக்ட் ஆமா அது நா ஆமா ஆமா ஆம் அது நா சின்ன வயசுல போயிருக்கே
செரி செரி நானு சின்ன வ காலேஜ் படிக்கும்போது போனதுங்க
ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா எப்டி உங்களுக்கு எஜிகேஷன்லல்லா ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியா என்ன புக்ஸ் ஏதாச்சு படிப்பீங்களா இல்ல டச் விட்டு போயிருச்சா
புக்ஸ் இல்லைங்க எம் பி ஏ வரைக்கு முடிச்சிருக்க ஹெச் ஆர் ஆ ஒர்க் பண்ணிட்டு இருந்தே ஆக்சுவலி அங்க திருப்பூர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனி ஃபீல்டு இருக்குல்ல ஆ அங்க வந்து ஒர்க் பண்ணி ட்டுருந்த அப்புறோ மேரேஜ் ஆயி செட்டில் ஆயிட்ட
ரொ ரொம்ப நல்ல விஷியோ ரொம்ப நல்ல விஷியோ ம் நா வந்து டீச்சர்
ஓகே ஓகே எந்த ஸ்கூலுங்க
டீச்சர் நா வந்து சி காலப்பட்டி சி ஸ்கூல்ல இருந்த
ஓகே ஓகே
அதுக்கப்பறமா நா இப்போ கு இந்த அக்கடமிக் யேர் தா ரிலீவ் ஆன அது அது முன்னாடி சுபிக்க்ஷான்னு ஒரு பிளே குரூப் போயிருந்த இப்ப ரிலீவ் ஆயிட்ட நா ஏத எக்ஸாம் ஏதாச்சு ப்ரிப்பர் பண்ணலான்னு ரிலீவ் ஆய்ட்ட ஆனவந்து புக் எடுக்கற நேர நேரந்தா ரொம்ப கம்மியா இருக்கு
செரி சொரிங்க செரி பாத்துகுங்க எ கொஞ்சொ எடு த்து ட்ரை பண்ணுங்க
ம்ம் ஆமா ஆமா அப்படிதா எதாச்சு ஒன்னு பண்ணனு
ம்
ஆமா அப்பற இப்ப அவரு அ இன்ஜினியர் சர்வீஸ் இன்ஜினிர்
ஓகே ஓகேங்
அ எப்புடி நீங்க என்ன இன்னு ஜாப்புக் இல இருக்கீங்ளா இல்ல
இல்ல ஜாப்ல இல்ல அதா ரிலீவ் ஆய்ட்டன் ஜொன்னு தம்பி வய்த்ல வந்துன் ண்ணே ஆ எய்ட் இயர்ஸ் ஆய்ர்ச்சு
இப்ப எப்புடி இருக்கு வீட்ல இருக்கற்து எப்டி இருக்
வீட்ல இருக்கது ஒரு மாரியாதா
கு இருக்கு அது பழகிடுச்சு
பழகிடுச்சு பட்டு அ ஆரோம்மா இருக்குது எதாவ்து பழகிடுச்சுன் தெரியில்ல அஅம் ஆக்சுலி ஓன்னு வீடு கட்டிட்டோ இங்கே மேனேஜ் பண்றக்கே ஒரு டாக்வேற வெச்சிர் கறுமா மேனேஜ் பண்றக்கே எனக்கு வ அத் த்ரீ பிஹெச் ஏ ஆமா த்ரீ பிஹெச் கே ஏவு ஆமா க்ளீனிங்கே வர் எல்லாமே பண்றக் ஏ எனக்கு கரெட்டா இருக்கு டைமிங்கு நா வர்க் போறேன் சொன்னா கூட விட மாட்டாங்க
உம் ஏனா இந்த வோக்கே அத விட பெர்ஸ்
ஆமா ஆமா கஷ்டபடுவ அப்டின் சொல்லிட்டு விட மாட்
நம்ப வெளிய வேலைக் போனா ஒரே ஒரு வேலதா வீட்
அஹா பல வெலைங்க இருக்குங்க ஆமாங்க
ம் அப்று மூவிஸ் சீரியஸ்லா பாப்பீங்ளா
மூவீஸ் மூவி ஸிப் கண்டிப்பாங்க மூவிஸு பாக்காம இருக்கவே முடியாது மூவிஸ் வந்து ட்டு எப்டினா நாங்க வீக்லி ஒன்ஸ் ஃபு வீக்லி வன்ந்தஃஔ ஸு மூவி போயிர்வோ இங்கே எங்களுக்கு நீலாம்பூர்லந்து கரம்தம் ப பட்டிக்கிட்டேயா
கருமத்த பத்தியா
கரும்த்தம்பட்டில சங்கீதான் ஒரு தேட்டர் இர்க்கு அங்க போய்ருவங்க
ஓகே தோழி நம்பளுக்கு குடுத்த நேரம் வந்து முடிவடைந்தது மீண்டு இன்னொர் கால்ல இணையலா
ஓகேங்கே அங்கே நன்றி